கொஞ்சு லைட்டா கேக்குது பட் கேக்குது ஆ நா வந்து சும்மா நடந்துட்டு இருக்கறேன்டா நீயு ஹலோ நீ என்ன பண்ற
ஆப் கிரியேட் பண்ணிட்ருக்கே
ஆப் கிரியேட்டு என்னா ஆப்பு
ஆ சும்மா சேட்டிங் ஆப் மாரி
சேட்டிங் ஆப் மாரியா எதுல எதுல சாட்ஜி பிடி மூலியமா கேட்டு இருக்கியா இல்ல ஜெமனியா இல்ல
இதுரா அந்த ஆ ஸ்டூடண்டட் பேக்கு விஎஸ் கோடுல இருக்குல
வி எஸ் கொடு அந்த பேக்கா ஓக்கே ஓக்கே
அதுல தா பண்ணிட்ருக்கே
ட
ஆ ஓரளவுக்கு ஈஸிதா அது ஏயிதான பண்ணுது ஈஸிதா அது ஓக்கே ஓக்கே அதனால நமக்கு ஓண்ணும் பிரச்சனையில்ல ஆமா ஓரளவுக்கு நா பண்ணே ஆ ஓரளவுக்கு நா மாத்துனே மாத்துன அவ்வளோலா எனக்கு தெரில அதுக்கப்புறோ
சேரி சேரி சாப்பிட்டியா என்ன சாப்ட
ஏ இல்ல மத்தியானோ சாப்பிடல
ஓகே ஓகே ஓகே இனிமேல்தா சாப்புட்ணுமா
ஆமா
சேரி சேரி அதா
என்ன சாப்டியா
நா சாப்டே வேற என்ன காலைல எந்திரிச்சு குளிச்சுட் டே
ஓ என் பி டி எல் ல அது என்னாச்சு
என் பி டி எல் போயிட்டு அதுக்கப்புறமேட்டு இங்க இருந்து எவ்வளவு தூரண்டா ஒரு இருபது கிலோமீட்டரு கிட்ட அப்பற அங்க போனே நா வந்து தனியா தா போனே அதுக்கப்பறமே ட்டு அவனோட வீட்டுக்கு போனே
ஆஹ்
அவங்க வீட்டுக்கு போயிட்டு அப்பற அவங்க வீட்டில வந்து காஃபி அ இதெல்லா இது பண்றனாங்க அதெல்லா எதுமே வேணா
எங்க கா எந்த காலேஜு
ஆஹ் ரங்கனாதன் அங்க போனே
ஆஹ்
வரும் போது ட்ரிபிள்ஸ் அடிச்சிட்டோ உம் அது அப்டியே வந்தாச்சு வந்து அப்டியே ஒரு லெமன் ஜூஸ் அடு குடிச்சிட்டு சாப்பட் இப்ப நடந்துட்டு இருக்கே
எக்ஸாம்ல என்ன என்ன பண்ணீங்க எக்ஸாம்ல என்ன பண்ணீங்க
எக்ஸ் எக்ஸாமும் ஒகேடா அது பாடு அப்படியே போயிருச்சு சாய்ஸ் தானே அதனால ஏதோ எது ஆப்ட்டா இருக்குமோ அது அப்படியே போட்டிருக்கே பட் எதெல்லாம் கரெக்டா இருக்கும் தப்பா இருக்கும்லாம்னு தெரியல
ஆஹ்
பாப்போம் வரது வரட்டும்
ஹ நீ மார்க் எடுத்துருவ
ஆ
மார்க் எடுத்துருவ நீ எப்டியு
புரியில
மார்க் எடுத்துருவடா நீ எப்
மார்க் எடுத் சிருவா தான எனக்கு ஒரு நம்பிக்க இருக்கு பாப்போ அத் பாஸ் ஆனாலே போது அதெல்லா
ட்டி படிச்சியா
அயோட்டிதா வந்து ஒரு இது பாத்துருக்கே அந்த அயோட்டின் என்ன அப்டின்ட்டு சொன்னா அவ அதாவது அதா நேத்து பாத் தொல்லன மையோட்டின் என்னன்றது
ஆமா ஐ ஓ டி லெவல்சு
லெவல்சு அதத்தா அவனு சொன்னா அதுக்கப்பறோ அதோட லேயர்சு அதுக்கப்பறமேட்டு ஃபிசிக்கல் ஐ ஓ டி னா என்ன அப்டின் சொல்லிட்ருந்தனா அது ஒன்னுல்ல ஐ ஓ டி ங்கறது வந்து பாத்தனா வந்து ஒரு திங்ஸு ஒரு நெட்வர்க்யு இ இன்டர்நெ மூலியமா கம்பைன் பண்றதா ஐ ஓ டி
ஆ
ஆ அது வந்து அதுல வந் வந்து பாத்தீனா ஃபிசிக்கல் டிவைஸ் ஃபிசிக்கல் டிவைஸுன்னு இருக்கு லாஜிக்கலு இருக்கு ஃபிசிக்கல்ல பாத்தனா வந்து உனக்கு வந்து அ நம்ம சென்சாரு அக்ஷுவேட்ரு அதுக்கப்பறமேட்டு டிவைஸு கனெக்டிவிட்டி இந்த மாரி சொல்ட்டு ஒனக்கு ஃபிசிக்கல்ல வரு
ஓகே
ஓகேவா அதுக்கப்பறமேட் ட்டு லாஜிக்கல்லு லாஜிக்கல் என்ன வருன் தெரியல மறந்துருச்சு அதுக்கப்புறமே ட்டு ஒரு நாலு லேயர்ருக்கு ஓகேவா என்னமோ லேயர் சொன்னா அ டிவைஸ் லேயர் நெட்வொர்க் கு லேயரு அதுக்கப்பறமேட்டு மிடில்வேர் லேயர் அப்ளிகேஷன் லேயரு அப்படின்னு ஒரு நாலு லேயர் சொன்னா அதுக்கப்பறமேட்டு ஆறு லெவலு நமக்கு தெரிஞ்சத்தா அது
உம் உம்
ஆறு லெவலு அதுக்கப் பறமேட்டு இது இருக்குன்னா என்னது டிசைன் ஆஃப் டி டிஜிட்டலா டிசைனோ எதோ ஒரு ஐ ஓ டி இருக்குன்னா அது என்னன்னு கரட்டா தெரியில
ஆஹ்
இதா இருக்கு
அப்புற என்ன இது செ கண்ட் மாடில ஃபுல்லாக கோடிங்கா இருக்கு ஆர்டினோ யூனோ
செகண்ட் மாடில ஃபுல்லா கோடிங்கா இதெல்லாமே வந்து நம்ம ஆர்டினோ பத்தி இருக்கு ஆர்டினோ யூ
அதா என்ன கோடிங் வந்து நெறைய படிக்கணுமா என்ன செகண்ட் மாடல் ஃபுல்லாவே அந்த மாரி தா இருக்கு எல்லா கோடிங் வர்ற மாதிரிதா இருக்கு
புரியல
செகண்ட் மாடியூல்ல ஃபுல்லாக கோடிங் வர மாரி தா இருக்கு
அது ஒண்ணு இல்ல கோடிங்ல வந்து என்ன பண்றனா நீ நார்மலா வந்து சும்மா ஒரு ரெண்டு கோடு மட்டு பாத்துக்கோ எது கேட்டாலு அதையே வந்து நம்ம எழுதி வுட்டுற வேண்டியதுதா அதுக்கு தகுந்த மாரி எ பேசிக்ஸ் லைன்ஸ் எல்லா இருக்கும்ல்ல அதது மட்டு க்கு மனப்பாட பண்ணிக்கணு அந்த ஸ்டார்ட் ப இனு நைன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட ஒ அந்த மாரி லைன் எலாம் இருக்குல்ல இம்பார்ட்டன்ட் லைனு எல்லாம் எல்லா கொஷினுக்கு ஒரே லைன் வருல அதெல்லா வந்து மண்ணம் மண்டையல ஏத்துக்க வேண்டியதா அது அப்டியே எழுத வேண்டியதுதா வேற வழி இல்ல
ஆ அப்புறோ மாடல் த்ரீல அது மாடியூல் த்ரீயில் ஹடுப்பு எக்கோசிஸ்டம் என்னென்னமோ இருக்கு
நீ வேற ரொம்ப சவுண்ட கம்மியா இருக்கடா
மாடியூல்ஸ் ஃத்ரீயில் ஹடுப் எக்கோசிஸ்டம்னு ஏதோ புதுசா என்னமோ இருக்கு த
சடுவு பேக்கா அது நீ தா பேஸ் பொன்னா அது என்னானே தெரில நானு பாக்கல அது இனிமேல் தா பாக்கணு
ஆஹ்
வேற எதா நீ ஏதா பாத்தியா
இல்லடா
ஏமல்டி
எம் எல் டி லா தொடவே இல்ல நா அவன கூப்பிட்டு கேட்டா அவனா என்னமோ ஒளர்றான் அவ ஏதோ பிசிக்ஸ் பத்திலா சொல்ட்டு இருக்கா ஏதோ கிரீன் ஹவுஸ் எஃபெக் சொன்னா ஸ்பேஸ்ல என்ன ஸ்பீடல போனா அஹ அந்த பிளாக் ஹோல் இழுக்காது இது என்னமோ சொல்லிட்டுருந்தா அவ
அந்த மாரி அவன் பேச ஆரம்பிச்சான்
ஆமா சம்பந்தமே இல்லாமே
சேரி சேரி இன்னைக்கி மேச் பாப்பியா
ம் பாப்பண்டா என்ன இன்னைக்கு யாரு மேச்சு
என்னது
இன்னைக்கு யாரு மேட்ச்சு பாப்பே ஆனா என்ன மேச்சுன்னு பாக்ணு ஃபஸ்ட்டு
சேரி சேரி நேத்து ஆர் சி பீ வின்னாயிடானுங்க போல நேத் ஆர் சி பீ வின்னாயிட்டாங்க போல
ஆமா இது ஏன் கோலி சிக்ஸ்ஸு சிக்ஸ்ஸ அடிச்சா ஆனா அடுத்த பாலே அவுட் ஆயிட்டான் அதுக்கப்றோ டீம் ஃபுல்லா டக்கு க்குன்னு விக்கட் போச்சு
இதல அவன் செஞ்சுரி அடுச்சானா எய்ட்டி ஒன்னுக்கு அவுட்டா
ஆமா
ரைட் ரைட்டு நா கூட செஞ்சுரி அடிச்சுருவானோ நெனைச்சே அடிக்கல
அஹ் ஆமா அது ஜி டி ல அந்த சுதர்சன் என்னாச்சனே தெர்ல அவன் அடிச்சான தெர்ல
ஆஹ் ஆஹ் பரவால்ல
எப்டியோ சி எஸ் கே அஞ்சாவது வந்துருச்சு கோழி தாண்டா எம்பது
கோலி எண்பது ரா அப்ப அவ்வன் ஜி டி ல
சாய் சுதர்ஷன் பாக்கனு தெர்ல எவ்ளோ எடுத் சொன்ன
ஆஹ் ரைட் ரைட் ரைட்டு ஓகே ஓக்கே டா அப்ரோ என்ன பண்ணிட்டு இருக்க
எ எனக்கு என்ன பண்றதுனே தெர்லடா வெப் சீரிஸும்பாத்து முடிச்சுடே
என்னாது
வெப சீரிஸும் எல்லா பாத்து முடிஸ்டே
உம் உம்
ஓ இப்போ ஆமால இன்னைக்கி சாட்டர்டேல்ல
இன்னைக் சாட்டர்டே டா
ஓ டே அப்ப நாளைக்கு மேட்ச் இருக்கா நாளைக்கு சி எஸ் கே மேட்ச் இருக்கு நாளைக்கா ஆமா நாளைக்கு சி எஸ் ஓகே ஜீ டி மூணு முப்பது மத்யானம் ஜீ டி ஜீ டி
ஜீ டி யா
ஆமா இன்னைக்கு இன்னைக்கு செவன் தேர்ட்டிக்கு ஆர் ஆர்ரு எஸ் ஆர் எச்சு
ஆமா ஆமா ஆர் ஆர் அ ஆர் ஆர் மேட்ச் நல்லாதா இருக்கு பாக்குணு
அப்புற மத்தியானோ த்ரீ தேர்ட்டிக்கு வந்து இது டி சி பஞ்சாப் கிங்ஸு
பஞ்ஜாபா ஐயோ அவனுங்ளு சொல்லவே தேவல பொலப்பானுங்க
பஞ்சாப்தா பஞ்சாப் லா ஓக்கே ஷ்ரேயாஸ் இருக்கா கேப்டன்சில பறக்குது
த்தா பஞ்ஜாபு பொலப்பானுங்க ஆர் ஆர்ரு அந்த சைடல ஆர் ஆர்மு பொழந்து கட்டுநாங்க இப்ப தொடர்ந்து அவுட் ஆயிட்டு இருக்கானுங்க இன்னிக்கு என்ன
டே இந்த கே கே ஆர்ரு எப்போ ஷ்ரேயாஸ் விட்டானுங்ளோ அப்புல இருந்து டவுன் ஃபால் ஆரம்பிச்சுதுடா
உம் உம்
அவனுங்க விட்டானுங்க அதுகப்ரோ மேலயே வரல ஃபுல்ல கீழேயாதா இருக்காணுங்க கேப்டன எதுக்கு விட்டானுங்கன்னு தெரியல
ஏன் தெரில
அவ கப்படிச்சு குடுத்தான்டா அவ எதுக்கு விட்டானுங்கன்னே தெரிலடா
நீனு அவ டீம்க்கு போய் அவனு நானு ஜெயிக்கிட்டு அப்டின்னு உட்டா போலருக்கு
ஆனா சி எஸ் கே மேட்ச்சு ம செம்மைய இருந்துச்சு து அன்னைக்கு எம் ஐ கூட சி எஸ் கே எம் ஐ மேச்சு செமையா இருன்ச்சு
ம் ம் ஆமா அதுதா பயங்கரமான கேட்ச் பண்ணி
இதா விக்கட்டு ஹுசைனு இவ மூ ரகமது அப்ரோ முகேஷ் வந்து அவங்க அம்மா செத்து வந்திருந்தா
ஆ
முகேஷ் சௌத்ரி
ஆ ஆ
ஆ அவ வந்தனால அவனுக்கு டெடிகேட் பண்ணிட்டாங்க அவங்க அம்மாக்கு டெடி டெடிகேட் பண்ட்டாங்க
சேரி சேரி சேரி சேரி அப்பரோ வேற
நூத்தி மூணு ரன்ல வின் பண்ணனால நெட் ரன் ரென்ட் அதிகமாயிருச்சு சி எஸ் கேக்கு
ஓக்கேடா ஓக்கேடா
ம் சேரி ஓக்கே
சேரரி ஓக்கே பாரு எதனா கூப்பிடு ஓக்கே பாய் ம் பாய் பாய்